ஆ கேக்குதா
ஆ அ கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா தோழி ஆ செரிங்க தோழி நா அ இல்ல தோழி ஆ அப்டியு இப்டியுமாதா இருக் க்கு தோழி சொல்லுங்க தோழி இன்னைக்கு வந்து விடுமுறை தோழி மழையா
மழை நானு சும்மா வச்சிருந்தே இப்போ நிறுத்திட்டே அத ஆ ஆமா அப்ப த தம்பி வர ஆ எல்லாமே டென்த்து வரைக்கு ஆ எல்லாமே எடுத்துட்டுருந்தே ஓ முடியில ஒர்க் ஒர்க் போனதுலேருந்து இப்ப நிறுத்திட்டே
சரிங்க தோழி எந்த ஸ் பள்ளிக்கூடோ படிச்சீங்க தோழி நீங்க
நான் வந்து வேல்னியால செவன்த் டூ டென்து
ஓ
அப்றோ லெவன்த் டுவெல்த் மட்டு ஜி ஆர் எம் பக்கத்துல இருக்குங்கறனால ஜி ஆர் எம் படிச்சாச்சு ம்
சரிங்க தோழி அப்ப பள்ளிக்கூடத்திலேயே முதல் மாணவியா வருவீங்க
அப்டிலா கெடையாது டென்த் வரைக்கு ஓகே அ படிப்பு படிப்புனு இருந்தது ஆனா லெவன்த் டுவல்த் அப் டி இல்ல அது எதோ சுத்தமா அந்த பக்கமே போகாத மாரி ஆய்டுச்சு ம் எனக்கு செட் ஆகல ஜி ஆர் எம் ஸ்கூல் சுத்தமா
ஜிஆர் எம் ஸ்கூல்லு ஜிஆர் எம் ஸ்கூல் வந்து உங்களுக்கு செட்டா ஆகலையா தோழி
ஆ எனக்கு செட் ஆகல நா வந்து வேல்னியா ஸ்கூல்ல படிச்ச வரைகுமே அங்க எதுமே தெரியாது எங்களுக்கு மொபைல் போன் அத பத்தின ஒண்ணுமே தெரியாது எனக்கு பட் இங்க வந்ததுக்கு அப்றோதா எனக்கு புடிக்கல இங்க
சரிங்க தோழி சரிங்க தோழி
தெரிசு அப்டி இல்லாம பொய்டுச்சு
ம் சேரிங்க தோழி சேரிங்க தோழி சரி உங்களுக்கு தெரிந்த சமையல்முறை குறிப் புகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க தோழி
ம் சமையல் முறையா
நீங்க எதுல ரொம்ப சிறப்பா செய்வீங்கன் சொல்லுங்க என்ன சமையல் செய்வீங்க
நா வந்து வத்த கொழம்பு
ம் ம் சேரி நீங்ளே சொல்லுங்களே வத் த்த கொழம்பு செய் முறை எப்டின்னு சொல்லங்க பாப்போ தோழி
நா எப்டி பண்ணுவேன்னா அந்த நல்லலெண்ணதா யூஸ் பண்ணுவே மோஸ்லி ஆ அது சட்டியில மட்டு தா வப்ப ம் கருச்சட்டி இருக்குல்ல மண்சட்டி அ ஆமா ஆமா அதுல மட்டு தா நா வப்ப வச்சாவே அது வச்சுரு நல்ல நறைய நறைய ஊத்தி இப்ப நல்லெண்ணே அதுல குட்டி குட்டி சின் சின்ன வெங்காயோ பஸ்ட்டு கருவடகோ இருந்த கருவடகோ போட்டுட்டு வெங்காயோ போட்டுருவே தக்காளி வந்து அரச்சி ஊத்திடுவே
அரைச்சு ஊத்துவிங்க தோழி அ எத்தன தக்காளி தோழி ஒரு நாலு பேர் மூணு பேர் அப்டின்னு வைக்கிற மாரி சொல்லுங்களே
ஆ அப்டினா ஒரு மூணு தக்காளி மூணு நாலு எல்லா அளவுல்லா இல்ல எனக்கு எவ்ளோ தோணுதோ அவ்ளோ எடுத்துப்பே ம் அந்த மாதிரி வச்சிருவே ம் அதுலியே மிளகா தூள் மல்லித்தூள் அது எல்லாமே அதுலியே கொட்டிருவே தக்காளி நல்லா பேஸ்டா வந்துரு ஆயில்லா பிரிஞ்சு வந்துரு இப்ப ஆயில் பிரிஞ்சு வரும்போதே நா எல்லா மசாலயுமே போட்ருவே போட்டுட்டு மஞ்சத்தூள் மெளகாத்தூள் கொழம்புத்தூள் இது மட்டுந்தா அதையு போட்டுட்
சாம்பார் பொடின் சொல்லுவாங்கல்ல தோழி அது நீங்க சேக்க மாட்டீங்ளா
அது சாம்பார்
அப்படியா இந்த வத்த கொழம்புலல்லா நா அதிகமா இப்போ எல்லா அதுதா தோழி யூஸ் ப பயன்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா சாம்பார் தூளுன் சொல்லுவோமில்லையா அததா பயன்படுத்துறாங்க வந்து ஆ செரிங்க தோழி சொல்லுங்க
ஆ இதுவு நல்லா ப பண்ணும்போது எண்ணெ பத்தல்னா நீ ன்னு அள்ளி எண்ணெ ஊத்திடுவே சோ எண்ணெய்லே அந்த இது ம மேல வரணு எண்ணெ அந்த மசா சாலாவுக்கு மேல அப்பறந்தா புளித்தண்ணி மட்டு ஊத்துவே
ம் ம்
ஊத்தி மூடி வெச்சிருவேஅப்ப சைல வந்து வத்தல வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சி எட்த்து வெச்சிருவே அந்த சைட்ல அ ஆ கொழம்பு கொஞ்சோ மீடியமா கொறஞ்ச அப்புறோ இந்த வத்தல்லா தூக்கி அதல போட்டுட்டு மூடி வெச்சு ட்டு வெல்லம் இருந்தா வெல்லம் போடுவே வெல்லம் இல்லாட்டி ஜீனி அள்ளி கொட்டிடுவே ம் ஆமா அது ஃபுல்லா கொதிஞ்சி ஆஃப் பண்ணிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறோ எடுத்தோனா நல்லா திக்கா இருக்கு
ஓ ஓ ஓ ஓ செரிங்க தோழி செரிங்க தோழி சரிங்க தோழி
அதனால எனக்கு வத்தல் குழம்புனா இதுதா
ம் ம் நா எப்டி செய்வேனா தோழி ஆ ஒரு எலும்பி ச்சம்பழ சைசுக்கு பாத்தீங்கன்னா புளிய ஊற வெச்சறது தோழி வ வத் தல வந்து இந்த மண்ணெல்லா அதிகமா அந்த வத்தல்ல இருக்கு பாருங்க வட கத்துலேலா அதனால செத்த ஊற வீச்சிருவே தோழி பாத்தீங்கன்னா தண்ணியில அ வெந் சுடுதண்ணீர் இருக்குல அதுல போட்டு ஊற வெச்சு எடுத் த்து தனியா வெச்சுருவே தோழி அ வானலியில எண்ணெ நல்லெண்ணெ இருக்குல்ல தோழி நல்லெண்ணெ ஊத் ற்றி வெந்தயோ கறிவடகோ நானும் போடுவே தோழி அ சாம்பார் வெங்காயோ ம் வந்து தக்காளி கருவேப்புல இது எல்லாத்தயு போட்டு வதக்கிட்டு தோழி அதுல என்ன பா த்தீங்னா சாம்பார் பொடின்ருக்குல்ல தோழி அது வந்து வீட்லே அரச்சு ப்போ சல் நேரோ மளிக கடையிலயு வாங்கி யூஸ் பண்ணுவோ தோழி அந்த சாம்பார் பொடியும் போட்டு இந்த வத்தல் எல்லாத்தயும் போட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சோ அந்த வதக்கி எடுத்துட்டு தோழி புளி கரைச்சல்ல ஊ த்தி மஞ்ச தூளு ச அந்த கொழம்பு தூள்ட்ருக்குல தோழி அதயும் போட்டு ஊத் கொதிக்க விடுவோ நல்லா கொதி வந்திந்த கொஞ்சோ நல்லா சுண்டி இந்த பக்குவோ வரப்ப வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுவேந்தோழி பெருங்காயத்தூளு கொஞ்சோ சேத்துக்கலா வந்து பெருங்காயத்தூள் சேத்து போட்டு நல்ல கொதி வந்து இந்த எண்ணெ பிரிஞ்சு வெளில வருல்ல தோழி அந்த டயத்துல ஆஃப் பண்ணி வெச்சுருவோ தோழி பாத்தீங்கின்னா பூண்டுல அதிகமா யூஸ் பண்ணீங்கின்னா இன்னு நல்லா இருக்கு தோழி வந்து வத்தல்லா எ வத்தலு கறதுல வத்தல் போடுறோம்ல அதுக்கு இ ஈடு இணையா கரெட்டா வேணு பூண்டு யூஸ் பண்ணுனா தோழி நல்லாருக்கு தோழி வந்து ஆ அது நல்லா இருக்கு தோழி பாத்தீங்கின்னா அந்த கல்யாண வீடுகள்ல குடுப்பாங்கல்ல தோழி அந்த மாரி ஒரு அந்த மாரி சுவை வரும் பாத்தீங்கன்னா தோழி ம் கல்யாண வீடுகளுக்கு போனாலே மொ மொதல்ல சாம்பாரு அடுத்தது வந்து இந்த வத்தக் கொழம்புதா வாங்கி சாப்டுவோ தோழி பாத்தீங்கன்னா அப்படியா ஆ ஆ‌ ‌ஆ ஆ உறவினர் திருமணம் நிகழ்ச்சி அந்த மாரிலா எது
நாங்க எதுக்குமே நா நாங்க தஞ்சாவூர் அதனால அம்மா நாங்க அங்க அழைச்சிட்டு போ மாட்டாங்க செரின்னு அம்மா மட்டு போயிட்டு வந்துருவாங்க ஆ நாங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நாங்க போனதில்ல
ஆ ஆ
ம் ஆமா தஞ்சாவூர் சாலியமங்கலம் அம்மாபேட்டை இருக்குல்ல அது
ஆமா ஆமா ஆ அங்கயா தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி ஆ சேரி இந்த சிக்கன் சிக்கன் சொல்லுங்க தோழி இந்த கோழி எப்டி செய்வீங்க அதையு
ஆ சிக்கன வந்து கழுவி வச்சுட்டு அதுல கழுவிட்டு அதுல மஞ்சத்தூள் பெப்பர் அப்றோ எலுமிச்சம்பழம் புழுஞ்சு ஊத்திட்டு கொஞ்ச ஊற வச்சுருவ
ஆ சரிங்க
அப்றோ எண்ணெ ஊத்தி ட்டு அந்த மசாலா ஏதோ போடுவாங்களே பட்டலா அத போட்டு ட்டு ம் வெங்காயம் இதுலிக்கு அரச்சிருவ தக்காளி தக்காளி அரைச்சு ஊத்திட்டு இது அப்புற இஞ்சி பூண்டும் போட்டுட்டு அப்புற சிக்கன் சிக்கன் போட்டுட்டு அதுலேயே அம்மா வந்து வதக்க சொல்லுவாங்க அந்த இஞ் அந்த இஞ் ஞ்சிலயே வதக்குனாதா அது உள்ள போவு சொல்லுவாங்க அதனால அதுக்கப்புறம் ன்னா மசாலா எல்லாத்தையு போடுவ என்ன மசாலா இருக்கோ எல்லாத்தையு போட்டுருவ இது அதுன்னு பாக்கறத இல்ல ஆமா அளவும் கெடையாது ஏ எவ்வளோ எனக்கு தோணுதோ அவ்வளோ போட்டுட்டே இருப்ப நா போட்டுட்டு ட்டு அப்டியே ஊ தண்ணி ஊத்த மாட்ட மூடி வச்சிருவ அப்டியே அந்த எண்ணெயிலே வந்துரு
செரிங்க தோழி சரிங்க தோழி அது வந்து இப்டி நம்ம செய்யறோம்ல தோழி இதையே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுன்னு நீங்க ஒன்னு நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா இப்ப ரெண்டு பேருக்கு செய்யறப்ப இது ஓரளவுக் நாலு பேருக்கு செய்யறப்ப எவ்வளோ போட்றீங்களோ அத விட ஒன்னொரு மடங்கு கூட அப்டின்னு வச்சுட்டோன்னா தோழி இப்ப வந்து நம் மோ வந்து நீங்க வந்து தனி ஒரு நபரா அடுத்தது வந்து குடும்பத்துல ஒரு உறுப்பினரா ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அங்க நம்ம இது பண்ணோம்னா நம்ம புகுந்த வீட்ல இருந்து எல்லா ஒரு ஒரு ஒருத்தங்க ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க தோழி அதனால வந்து இப்பத்துலேருந்தே நீங்க அங்க போறதுக்கு முன்னாடி நீங்க அந்த அளவு திட்டத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னு போய் வக்கறப்ப சௌரியமா இருக்கு தோழி அது ம் ம் ஆமா தோழி ஆமா தோழி அக்கா இல்ல இல்ல நம்ம என்ன தா போய் எதுனாலு தோழி நடக்கறது நடந்துக்கிட்டுதா இருக்கு அதுக்கு நம்ம தா தயார் படுத்திக்கணு அது ஃபஸ்ட்டு தோழி அது
சொன்னா எனக்கு நா வச்சாலே எனக்கு புத்தக பிடிக்காது
அப்படியா ஆ ஆ
எப்டி வச்சாலு கசப்பாகிடுது
கசப்பாகுதுனா அதுக்கு என்ன கார் ணோ ஏதாவது ஒண்ணு கூடுதலா போயிருக்கணு தோழி அப்பதா அது வந்து அந்த கசப்பு வரு அது சாதாரணமா நா வக்கிற மெத்தேடு சொல்ற தோழி நா செய்ற முறையை சொல்ற நீங்க அது உங்களுக்கு பாத்துக்குங்க ஒரு சிறிய சைஸு புளிய ஊற வச்சுக்கோங்க மெளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு போட்டுங்க ஒரு ஒரு அஞ்சு பல்லு ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு இருக்குல்ல அத எடுத்துக்கோங்க தோல உரிச்சிட்டு ஒரு வெங் ஒரு பச்ச மொளகா அ இது எல்லாத்தையும் போட்டு இந்த புடி கல்லுன் சொல்வோ இல்லனா அம்மில போட்டு அரச்சிட்டு அர பர்ற மாரி கொஞ்ச ஓரளவுக்கு ரொம்பவும் நைசா இருந்தாலும் அது அவங்க ஒருத்தவங்க வந்து அந்த மசாலா இருந்தா சாப்பிறவங்க இருப்பாங்க சில பேரு வாயில மசாலாவே படக்கூடாது நைசா அரைக் கனு நெனப்பாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த அம்மி கல்லு மாரி இருக்குல்ல அதுல குத்திட்டு பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுப்பாங்க புளிய நல்லா கரச்சிட்டு அதுல பெருங்காயத்தூளும் இந்த அரச்சு வச்ச மசாலா ஒரு ரெண்டு தக்காளி ஒன்ற தக்காளி இல்லன்னா பெதுகு தக்காளியா இருந்தா ஒன்ற ரெண்டு தக்காளி வச்சிட்டு கரச்சிடுங்க
ஆ
உப்பு மஞ்சத்தூள் போட்டு கறுவேப்லயும் போட்டுடுங்க அடுப்ப வானொலிய பத்த வச்சு எண்ணெ ஊத்தி கடுகு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு அ வாணலி மீன்ஸ் இந்த அடுப்பு இருக்குல்ல அதுக்கு அதுக்கு தோழி அதுல எண்ணெய ஊத்தி கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டு சின்ன வெங்காயம் இருக்குல தோழி அதுல ஒரு ரெண்டு சின்ன வெங்காய த்த நல்லா பொடியா கட் பண்ணி அதையும் போட்டுங்க இந்த நம்ம கர ச்ச வச்சிருந்த எல்லாத்தையும் ஊத்திட்டு லைட்டா கொதி வருது பாருங்களா அப்போ உப்பு போட்டுட்டு கொத்தமல்லிய உருவி போட்டுட்டு ஒரு கொதி வந்த ஒன்னே நீங்க எறக்கிடுங்களே சாப்ட்டு பாருங்க உங்களுக்கு எப்டி இருக் குன் பாருங்க இப்ப நா சொந்த மாமுறை இருக்கு நீங்க எப்டி செய்வீங்க தோழி அத சொல்லுங்க
நானும் நீங்க சொன்ன மார் தா பண்ணுவ அது அந்த நீங்க சொன்னீங்கள அந்த மெளகு அந்த இத் து தின்னாது அது இப்ப போட்றது இல்லன்னு அம்மா ரசம் பவுடர் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால ரசம் பவுட்ரு கொட்டிடுவ அதெல்லா போட மாட்ட ரசம் பவுட்ரு கொட்டிட்டு தக்காளி பெசஞ்சி விட்டுட்டு நா ஊத் திடுவ ஆனா எப் டி பண்ணாலும் கசப்பா ஆகிறது நா ஒருவேள நெனச்ச அந்த அந்த மெளகு சீர்கம் போறதுனால தா
அது அளவு கூட போயிடுச்சுன்னா இப்ப இதுவும் அதுவும் சரி அதாவ்து மெளகும் ஜீரகம் வந்து சரி சமமா எடுத்துக்கிட்டோனா அது ஒரு சுவை குடுக்கும் பத் த்தீங்ன்னா அதோட சோம்பு சேத்தீங்ன்னா அந்த அதோட சுவை வந்து வேற மாரி இருக்கும் ம் சில பேர் சோம்பும் சேத்துப்பாங்க பாத்தீங்கன்னா தோழி
அதா நா எங்க அம்மா சூப்பரா வெப்பாங்க நானே எங்க அம்மா லைக் எங்க அம்மா எவ்ளோ வைக்கன்னு பாத்து நா வச்சன்னா எனக்கே சாப்பிட முடியாது அதனாலா நா என் க அது வந்து புளிரசம் இருக்குல்ல வெங்காய ரசம் அத வெச்சு விட்ருவ ஒன்னும் பிரச்சனயே இருக்காது அப்டின் சொல்லிட்டு
ஆ அ ஆ
அது வச்சாலும் பாத்தீங்ன்னா தண்ணியில தண்ணில வெங்காயத்த போட்ட மாதிரி இருக்கும் அதுவும்
அ அ அ
நீ தா
சரிங்க தோழி சரிங்க தோழி இந்த இந்த கறி சொன்னோல கோழி கறி தோழி அது வந்து நா எப்டி செய்வேன் பாத்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதுல கொஞ்சம் மஞ்சத்தூளு இஞ்சி பூண்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு போட்டு பெசறி வச்சிடுவ தோழி பாத்தீங்கின்னா அப்பறோ பாத்தீங்கன்னா எண்ண ஊ த்தி ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு இருக்குல அத நல்லா இந்த பச்ச வாசன போறவரையு வதக் ஆமா எண்ணைலயே இஞ்சி பூண்டு பேஸ்ட வந்து பச்சவாசன போறவரையு வதக்கணு பட்ட கிராமு இந்த லவங்கப்பட்ட கசக்கசா இதல்லா இருக்குள்ள தோழி அத போட்டு அடு அத வதக்கிக்கணு கொஞ் சமா சின்ன வெங்காயோ சின்ன வெங்காயத்த போட்டுதா தக்காளி இரு க்குல அத நாலு துண்டா போட்டு அதுல வெட்டி போட்டுப்பா ம் ஆ ஆ சேரி ஓகே தோழி ஓகே தோழி அ ஆ சேர் ஓகே
ஆட்டோ பயோக்ராஃபி